ஹாய் சிஸ்டர் ஹலோ அக்கா
ஹலோ கேக்குதாமா
ஆ கேக்குதுங்கா உங்ளுக் கேக்குதுங்ளா
நல்லபடியா கேக்குது என்ன ஸ்கூல்லா ஆரம்பிச்சா ச்சு பசங்க ஸ்கூல் மாத்த போனேனீங்க ஒரே ஸ்கூல்லே போட்டீங்க போல
ஆமாங்க்கா பசங்கள அங்கே தா போட்டே வேற ஸ்கூலுக்கு மாத்தற்துக்கு டைமிங் இல்ல எனக்கு இன்னொன் பாத்தீங்கன்னா கொஞ்சோ இன்கமு கொஞ்சொ கம்மியாருக்குன்றதுனால
ஆமா நம்மளுக்கு அந்த ஸ்கூல் தா செட்டாகு இல்ல காசுக்கு காசூ சேரி மிஸ்கிட்ட பேசலா
ம்
எதுனா ஒன்னா அவுங்க பேசிக்லா பாத்துக்லா ந்த இப்ப பாரே தம்பியே வந்து காலைல ப்ப அவர் இட்டுட் போய் விடுவாரு
ம்
ம் போன வர்ஷோ நா தா இட்டுட் போனே இப்ப என்னால ஓட்டமுல்ல வண்டின்றதுனால அவர் இட்டுட் போய் காலைல விட்டுட்டு ஈவ்னிங் அவர் பசங்கள கூட்டின் வந்துராரு அப்டி அவரால முடிலன்னா அந்த பாப்பாவ வுட்டு கூட்னு வர சொல்லிர்றே இங்க அப்டி அவளு இல்லனா நா போய் ஆட்டோ ஆ இங்க நம் வாசல்லே ஆட்டோ இருக்குல்ல போய் கூட்னு வந்துறே
ம் ம் ம்
ஏனா இப்ப நால்மணிக்கு அங்கருந்து விட்ருவாங்க ஸ்கூலு அஞ்சு மணி வரைக்கு மிஸ்ஸு கூட்டிட் போ அஞ்சு மணிக்கு அவுங்ளே வீட்டுக் கூட்டிட் போய்றாங்க மிஸ்ஸு அத்னால கொ ஞ்சோ நல்லாருக்கு அவுங்க நம்ப தெரிஞ்ச மிஸ்ஸா பசங்க ரெண்டு பேருமே அவுங்கள்ட்டதே எல் கே ஜி படிச்சாங்க
ம்
காசுக்கு காசு ஓகேதா அதோட மூணு மடங்கு கட்ற மாரி வருது படிப்புன்றது எங்க படிச்சாலு படிப்புதா
கண்டிப்பாங்ஸ்
லானாலதான் எங்க இந்த சாப் டு சமக்கிறதுதா மண்ட பிச்சுட்டு போது நா பண்ணல அம்மாதா பண்றாங்க அ இருந்தாலு இன்னாப்பண்லா இன்னாப்பண்லான் யோஸ் யோஸ்ச்சியே
ம்
இப் இவுங்களுக்கே ஒரு நாலு மோரு
ம்
அப்ற அந்த மோர்லே வந்து உம் ஒரு வாட்டி உங் வீட்டுக்கு வந்தப்பா அம்மா சம் ஒது போட்டு கொடுத்தாங்கல்ல மோரு
ஆமா
அதே மாதிரிதா இப்ப சளி புடிக்காத மாரி மும்மு மெளகு தூள் போட்டுக்கு சொன்னாங்க இஞ்சி போட சொன்னாங்க
ம் ம்
இப்ப நா வெங்காயமு வெங்காய் வந்து அவங்கள்க்கு இங்க குடிக்கும்போது வெங்காயம் போடு த்ருவ சப்போஸ் அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா வெள்ரிக்கா இருக்குள்ள
அம்மா
அத வெட்டி வெங்காயம் போட்
கா மோர்ல லெக்ஸன் போட்டா நல்லார்க்குமாக்கா
ஆ நல்லாருக்கு ஆல வந்து ஒரு மாரி ரீச் லுக்கா கொடுக்கு
அப்டிகிங்ளா சளி ரொம்ப பிடிக்காதுங்ளா
சளிதா அம்மா வந்து அந்தவ் மிளகுத்தூள் லைட்டா போட்டுக் சொன்னாங்க
ம்ம்
மெளகு தூள் போட்டா கரக்ட்டா இருக்கு மெளகுத்தூள் போட்டுக்கோ
ம்
அது நா நேத்து மெளகு தூள் போட மறந்துட்டே அம் அதுவே சளி புடிச்கிச்சி நேத்தே க்ளைமேட் வேர நேத்து கொஞ்சோ மழை வந்ததுக் அதுக் க்கு கொஞ்சு ரொம்ப இதுவாய்டுச்சு
ஆமான்க்கா நேத்து மழ தான்க்கா வேலைய விட் வரம் போதே பாத்தீங்கா அதுக் சன் நனஞாசிட்டுதா வந்ததே நானு
ம்ம் அனாலதா என்ன பண்றதுன் தெரியாம ருக்கு இது திடீர் திடீர்னு மழ பெய்தா சூட்டக் களப்பி வுட்றுது
ஆ ஆமான்க்கா வெயில் எழு பாத்தீங்னா மழையோட வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குதுங்ளா ஒண்ணுமே முடிய மாட்டது
இன் ஃபேன்ல காத்து வரமாட்டேங்து
ஃபேன் ஓடுதாக்கா
ஆ நா வேற கொஞ்சு டஸ்ட்டா இருந்ததுன் சொல்ட்டு அத வேற கும்மா அயோவ் க்ளீன் பண்ணா நல்லா புஷ் ஷ்ஷுண்ணு ஓடி ஓடோரு காத்து
அ ஆ
ஆனா அந்த மாதிரி எதுமே இல்ல
ம்
ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்பறோ நானே இந்த முகத்துக்கே வந்து நான் ஒரு இதுவ்வு ஃபேன் வாங்கி வச்சுருக்கே மொன் மூஞ்சிக்கு மட்டு அடிக்கிற மாரி ஒரு ஆய்ரூவால ஃபேனு
எ அந்த சின்னதா
ஆ இப்ப கொஞ்ச பெருசா ஒண்ணு வந்துருக்குது
ஆ ஆ
அதுல அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது நம்ம கம்மியா வேனுனா கம்மியா வச்சுக்கலா
ம்
கொழந்த கை கொழந்த இருக்குல்ல பாப்பாக்கு அதனால அவளுக்கு வேண் மாரியோ அந்த மாரி வாங்கன
ம் ம்
கால்ல நம்ம வேலைக்கு போயிட்டு வரும் போது அவங்க யூஸ் பண்ணுவாங்க கரண்ட் இல்லாத டைம்ல ஒரு ஸ்டேஜ் ஏனா அவனை மூஞ்சல கா தெரிச்சா பிடிக்காது
ஆ ஆ
அதல்லா அவுங்க யூஸ் பண்ணுவாங்க
புரியுது புரியுதுங்க்கா
அவுங்க யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உடனே இப்ப நா வந்தோனே நைட்டுக்கா நா வாங்கி வச்சுப்பே
ம் ம் ம்
அது கரண்ட் இல்லன்னா திருப்பி கொடுத்துருவே இப்ப நா முகத்துல கொஞ்ச வேர்த்து கொட்டுற மாரியே இருக்குது
ம் ஃபேஸ்ஷுக்கு எதுனா அப்ளை பண்ணுவிங்கள நீங்க
என்னப்பா ஃபேஸ்ல சும்மா லைட்டா காத்தடிச்சா தூக்க வரும்ல
ம் இல்ல இல்ல இல்ல நா என்ன கேக்குறது என்னனா இந்த வெயில் டைம்ல எல்லா பாத்தீங்கனா எனக்கு அந்த ஃபேஸ்ல பாத்தீங்னா பொரி பொரியா வரு ஒன்னொன்னு புண்ணு அதிகமா வரு உதடல்லா
ஆ ஆ
சுத்தமா ஒத்துக்காது ஒன்னொன்னு பாத்தீங்னா எனக்கு ஆயில் ஸ்கின்றதுனால என்னதா நா குளிச்சுட்டு போனாலு பவுடர்லா அடிக்க மாட்டே நார்மலா பொட்டு வச்சுட்டு கிளம்பி போறதுனால அப்படியே பாத்தீங்னா ஆயிலா அப்படிே வர மாரியே இருக்கு அதிகமா
அப்ப அதுதா இந்த சோத்துக்கத்தாழ இருக்குல்ல
ம் ம்
அத வந்து நல்லா தயிர்ல கலக்கி உள்ளுக்கு சாப்டு உள்ளுக்கு சாப்ட்டாலு சரியா இருக்கு அதுல வந்து இன்னு கொஞ்ச சங்குப்பூ கலந்து தயிர் ஆலவிரஜெல் போட்டோன்னா நல்லா இருக்கு ஃபேஸ்சுக்கு நம்மளுக்கு சீ கிரமா வயசாவர தோற்றம் கொண்டு வராது நல்லா இருக்கு நா அத தா இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்குறே
சங்குப்பூவு
சங்குப்பூ சோத்து கத்தாழை போட்டு தயிர் போடணு
ஆ சரி
அது ஒண்ணு பண்ணனா கொஞ்சோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நா சங்கு புட்டியு எடுத்துக்கிறே தனியா
ரெகுலரா எடுத்துட்டு வரீங்களா இல்ல வீக்லி எடுக்குறீங்களா
ஆ சங்கப்பூ வந்து மன அழுத்தத்துக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதனால தா வந்து இப்ப பாப்பா சின்னதா ஒரு ஃபிளாஸ்க் வச்சிருப்பால ரெண்டு சங்க பூ மேல இருந்து பறிச்சு எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க அ ஆஃபீஸ்ல சுடு தண்ணி இருக்கு அத ஊத்தி ஒரு கால் மணேரோ அப்டியே வச்சிருப்ப அத எடுத்து அப்டியே குடிப்பே
ம் ம்
அது வீட்ல இருக்குற டைம்ல இத நா ட்ரை பண்ணி பார்ப்ப அது மன அழுத்த கண்ட்ரோல் பண்றது இல்லாம நம்ம வயசான தோற்றோ சீக்கிரமா காமிக்காத அளவுக்கு அது உதவுது
சங்கு பூவுங்கலா
ஆமா அது வந்து நீல சங்குப்பூ
ஆ சங்கப்பூல டீ நல்லா இருக்குக்கா ஒரே டைம்ல நம்ம கிரிவலம் போயிட்டு வந்த போனங்களா அங்க சேல் பண்ணாங்க சங்குப்பூ இந்த நாட்டு சக்கர போட்டு நல்லா ஆனா சமையா இருந் ச்சு இந்த டீ குடிக்கிறதுக்கு பத்து ரூவான் தா வித்தாங்க அன் அப்ப மட்டு ட்ரை பண்ண சிஸ் சங்கப்பூ நல்லா இருக்கு டீனாங்க அப்ப மட்டு ட்ரை பண்ண பாருங்க நல்லா தா இருந்துச்சு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அந்த மாரி
நா வந்து இததா பிளாஸ்க்ல வெரும்பனே போட்டு இது பண்ணல்ல
ஆ
அது மட்டு போட்டு நா ட்ரை பண்ணி பாத்துருக்கே எங்க அது போனாதா நம்மளுக் கு லீவு வேணு இவங்க லீவு தர மாட்டாங்க
ஆ
உடம்ப சரியாவது சரியாவல எப்படி இருந்தாலு நம்ம போயிட்டு வர மாரிதா இருக்கு
ம் ம்
அதனாலயே நா அத வந்து பொருட்படுத்துறது இல்ல கொஞ்சோ நம்மள நாமளே பா த்துகிட்டா தா உண்டு
கண்டிப்பா
ஏன்னா நம்மளுக்கு எதுவனாலு நா நம்ம பாத்துக்குற மாரி ஒருத்தவங்க பாத்துக்க முடியாது மாட்டாங்க
ஆ
ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேல இருக்கு இல்லயா இப்ப அந்த மாரி ஆயிடுச்சு இப்ப நம்ம பெத்தவங்க நம்மள கூடி நம்ம கூடே இருந்து வளத்த மாதிரி நம்மளால நம்ம பசங்களை வளக் முடியல
அ அவுங்க நா இப்ப வந்து நம்மள வளர்க்கும் போது வெலவாசியு சேரி அப்பத்த இருந்த சாப்பாடு மொறையு சரிவா இருந்துச்சு சிஸ்டர் ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா அப்டியே ஆப்போசிட்டு நம்ப வேலைக்கி போனாலு செரி போலனாலு செரி சாப்பாட்டோட அந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா சுத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு பசங்களுக்கு எல்லாருக்குமே குடுக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இந்த எப்டி சொல்றது அந்த மருந்து கலந்த சாப்பாடு தா நம்ம குடுத்துட்டு இருக்கோ அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த மருந்து கலந்த சாப்பாடு குடுங்கன்னா பசங்களுக்கு உடம்பு ஹெல்த்தாவு இருக்காது அது மூலியமா எதனா ஒண்ணு வந்துட்டே இருக்கு ஒன்னு ஒன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது ஓடியாறது அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம சம்பாரிக்கிர காசு முக்காவாசி ஹாஸ்பிட்டல் செலவு தா ஓடுது
எவ்ளோதிக்கு எவ்வளோ காசு இதுவா இருக்கோ அவ்ளவுதுக்கு அவ்ளோ இதுவாதாங்க இருக்கு இப்பல்லா
ஆ சம்பாரிக்கிறது கம்மியா இருக்குங்க சிஸ்டர் அத விட செலவு தா அதிகமே
ம் செலவு பண்ணா கூட அதுலயு நிம்மதி கெடைக்க மாட்டேங்குது
கண்டிப்பா
இப்ப நீங்க இங்கயே கத்திட்டு கெடக்குது செரி வா பார்க்கு கிட்டுட்டு போலான்னா ஒண்ணுத்துக்கு ஒன்னு அடிச்சுக்குது அப்புறோ அதுங்க மேல ஏறுது சருக்கா மர விடுது விடும்போது நா நம்ம உயிரென்னவோ அது மேல வர மாரியே இருக்கு
கண்டிப்பா உழுந்துர போற விழுந்துர போற கீழ அப்டின்
ஆ இப்ப நம்ம கூட போறது சாயந்திர நேரத்துல கூட்டிட்டு போவோ
உம் ம்
இப்ப இருக்கவங்க வந்து ஒரு சில எடத்துல அந்த டியூட்டி டாக்டர பாத்தாலே டென்ஷன் ஆகுது
உம் ம்
அது இல்லாம இப்ப நம்ம வந்து நம்ம ஊர்ல என்னதா ஃபெசிலிட்டி இருந்தாலும் இங்க இல்லன்னு அவங்க அந்த ஆஸ் பத்திரி தா போ சொல்லுவாங்க தூரமா
உம் ஆமா
அது வேற அது அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வர்ரதுக்குள்ள ஒன்னு இல்லன்னு ரிசல்ட் வர அதுக்குல்ல நம்ளுக்கு அப்டியே விடிஞ்சு போயிடும்
ஒண்ணுமே என்னா வரும் என்னா வரும் என்னா வரு எதனா இருக்குமோன்ட்டு அத நெனைக்கிறதுலயே பெரிய கஷ்டமாயிடும்
அதுவே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆ ஆ
அதனாலே இப்ப வந்து நம்மளே வேல கொள்ளைல்ல இருந்து ஓடியாருவோம் வீட்டுக்கு வந்தா ஒரே சண் சுத்தமா இருக்கா அதுங்க இருந்தாலு இதா இருக்கு இல்லன்னா அவங்க அப்பா அப்பாக்கிட்ட அமுச்சு விடுவாங்க போ அப்டின்னு சொல்லி
உம்
எனக்கு இங்கேருந்து போக தா நல்லாருக்குன்னு சொல்லிட்டு நானு இங்கிருந்தே அம்மா வீட்லேருந்தே போயிடுவே நா ஏ வாசல்லே பஸ் வரும்
உம்
ஆனாலு அங்க அமுச்சு விட்டா வீடே வெறிச்சோடி இருக்குற மாரி இருக்கு
வீடே வெறிச்சோடி மாறி க்குது
ஐயயோ அப்பா என்ன சொல்றதுனே தெரில இருந்தாலூ சத் சத்தமா இருக்கு நம்ம போயிட்டு வரோ ஒரு அமைதியா இருக்கணுல்ல
அ
நம்ம கத்த வேண்டியதா இருக்கா நம்மளுக்கு ஒரு மாத்திரை போட்ட மாதிரி மயக்கத்த போட்டு விட்ருதுங்க அதனால ரொம்ப ரொம்பவே கஷ்டமாதா இருக்குது எப்டி ஒங்க பசங்க சேட்ட பண்ணுவாங்களா
அவ்ளோல்லா கெடயாதுங்க சிஸ்டர்
உம் இது சேட்ட இல்லதா ஆ பட் ஆனா இப்ப நடுவில இந்த கொஞ்சோ அவுங்க அப்பா கூட போயிட்டு செல்லோ அதிகமாயிடுச்சு
உம் ம் ம் ம் நீங்க தனித்தனியாதா இப்ப இருக்கீங்களா
இல்ல இல்ல கொஞ்ச தா இங்க இருந்து இப்டியே போறது கரெக்டா இருக்கு அவருக்கு இப்ப பசங்கள கூட்டிட்டு போறாருல
உம்
அதனால இப்ப அவரு கொஞ்சோ எப்டி சொல்றது ரெண்டு பேருமே பாத்துக்க முடியாதுல எண்ணெயு கொண்டி அங்க விட முடியாது அதனால இப்ப எனக்கு டைமிங்கும் மாத்திட்டாங்க
சரிங்க சிஸ்டர் ம நெக்ஸ்டு கால்ல நா உங்கள பாக்றே சிஸ்டர்
சேரிம்மா ஓகேம்மா
அ ஓகேங்க சிஸ் பாய்ங்க சிஸ்டர்
உம்